ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்புடி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டோ, நீங்க சாப்ட்டீங்களா
இன்னு இல்லாங்க இன்னைக்கி ஞாயித்துக்கெழமல்ல மதிய சாப்பாடுதா கால சாப்பாடு கட்டு
ஓ சேரி சேரிங்க ம், சமைச்சிட்டீங்களா என்ன சமைச்சீங்க
இல்லைங்க இப்பதா வந்து அந்த கறி எடுக்கல்லா போயிருக்காங்க
ஓ சேரி சே
ஆ இப்பதா ஃபோன் அடி ச்சு சொன்னாங்க ஆ மீனும் சிக்கனு வாங்கிட்டு வரே அப்டின்னாங்க சேரி அதுக்காக வீட்ல எல்லா கொஞ்சோ ரெடி பண்ணிட்லா இந்த வெங்காய தக்காளி எல்லா இது பண்ணணுல்ல
ஆமாங்க
ஆ அந்த மாரி கட் பண்ணி வச்சிட்லா அப்டின்ட்டு கொஞ்சோ கொஞ்ச வேலையா செஞ்சுட்டு இருக்கேங்க
ஓ சேரி சேரிங்க அங்க மழ ஏதாவது உங்க ஊர்ல ஏதாவது மழைங்ளா
இல்லங்க நேத்து மட்டு கொஞ்சோ லைட்டா கோட மாரி இருந்தது
அ, ஆ, மழ மழ பேஞ்சிருந்ததுனா மீன் எடுக்காதீங்க
என்னங்க
மழ பெய்யு இல்லைங்க
ஆமா
மழ பெய்யிற நேரத்துல மீன் எடுக்காதீங்க
ஓ ஆ செரிமானம் ஆகாது
இல்ல லூஸ் மோசன் போகுன்னு சொல்லுவாங்க
அப்டிங்ளா ஓ சேரி சேரி ஓ எனக்கு தெரியாதுங்க உண்மையாலுமே நீங்க சொல்லவுந்தா எனக்கு இந்த விஷய எனக்கு தெரியுது
சேரி சேரிங்க மழ நேரத்துல வந்து மீன் எடுக்க கூடாது லூஸ் மோசன் போவும்னு சொல்லுவாங்க அதனாலதா எடுக்க கூடாதும்பாங்க அதே மாரி சாயந்தரோ அஞ்சு மணிக்கு மேல ஆனாவே கீர சாப்ட கூடாதுன்னு சொல்லுவாங்க
கீர சாப்டக்கூடாதுனு ஆ, ஆ
கீரை அ கீரை எல்லா சேத்துக்கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க
ம், ம்
அது செரிமான ஆகாது அப்டிம்பாங்க நைட்ல வந்து அதே மாரி வெங்காய இருக்கு இல்லைங்க
ஆமா
நம்ம பச்ச வெங்காயத்த வந்து இப்ப தயிர் சாப்பாட்டுக்கெல்லா ஒரு சிலர்ல்லா கடிச்சிக்குவாங்கல்ல அந்த மாரி எடுத்துக்கூடாது அப்டிம்பாங்க நைட் நேரத்துல
ஏ ஏன் ஏ சாப்ட கூடாது
ஏனா எதாவது வெசப்பூச்சி வந்து கடிச்சிதுன்னா டக்குன்னு வெஷம் ஏறிரும் வெங்காயம் வந்து இதுக்கு நைட்டு சாப்ட்டு படுத்தொன்னே எதாவது பூச்சி கடிச்சதுன்னால டக்குன்னு வெஷம் ஏறிருங்களா நார்மலா இப்ப பூச்சி கடிச்சி ஏறத விட வெங்காயம் கடிச்சிட்டு சாப்புட்டு பச்ச வெங்காயத்த சாப்புட்டு இருக்கமோது கடிச்சிதுன்னா டக் குனு ஏறிருங்களா வெஷோ
ஐயோ
அ அதனால நைட்ல ம் சின்ன வெங்காயம் இந்த மாரிலாம் பச்ச வெங்காயம் வந்து சேத்திக்கூடாது அப்டிம்பாங்க
ஓ செரிங்க செரிங்க
ம் ஒங்களுக்கு இது மாரி எதாவது டிப்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க
இல்ல இல்ல எனக்கு தெரியாதுங்க நீங்க சொல்லிதா எனக்கு இப்பவே எனக்கு தெரியுது கே நம்ம வந்து சாப்ட கூடாது அப்டிங்கிறதே எனக்கு தெரியாது அதுவும் இல்லாம இப்ப இந்த மழ டைம்ல நீங்க சாப் டக்கூடாதுன் சொன்னீங்க இல்ல மீனு ஆ அதுவுமே எனக்கு தெரியாது இப்ப நீங்க சொல்லவுந்தா எனக்கு தெரியிது
ஓ செரி செரிங்க அதே மாரி மீனு முட்ட எல்லா இருக்கும் பாத்துருக்கீங்ளா
ஆமா
அதெல்லா சாப்ட்டா ரொம்ப நல்லதுங்க ஒடம்புக்கு
ஆனா சாப்டமாட்டமே இப்பதா போன டைம் மீன் எடுத்தப்ப அதுல இருந்தது
ஓ
ஆ என்னா பண்டோன்னா நாங்க மீன அலசம் போதே எடுத்துக்க கேட்டோ
ஓ அது தனியா செஞ்சி சாப்புடுங்க மீன் கொழம்புல போட்டீங்ன்னா அது அப்டே ஃபுல்லா இதாயிடு நீங்க தனியா அத யூடியூப்ல எப்டி செய்யறதுன் போட்டீங்கன்னா அதுல இருக்கும் பா ஒரு டைமு வாங்கிட்டு வந்தோ ம்ச் இருந்தது எடுத்து போட்டாங்க நாங்க கேட்டேதா வாங்கிட்டு வந்தோ பக்கத்துல இருக்கீங்ளோ ம் அது மீன் முட்டைலா ரொம்ப நல்லது நீங்க வாங்கிகோ அப்டின்னு உன்னொருத்தீங்க மீன் வந்தவங்க வாங்க வந்தவங்களும் சொன்னாங்க சேரின்னு எல்லா வாங்கிட்டு வண்டோங்க கடைசில இந்த கொழம்பு செஞ்சிட்டு அத செ செய்ய மறந்துட்டேங்க
ஆ வேஸ்ட் ஆயிச்சி
ஆமாங்க
ம்
நம்ம நார்மலா வாங்குற மீன்லயே அந்த முட்ட இருக்கு கேட்டாவே குடுப்பாங்க
சேரி சேரிங்க
ம் சுவரொட்டில்லா சாப்டுவீங்ளா
ஆ செவுரொட்டி சாப்புடுவேங்க அது வந்து அந்த கன்சிவா இருந்தப்ப வாங்கிட்டு வந்தாங்க டாக்டர்ஸ் சஐஸ் பண்ணாங்க எனக்கு பிளட்டு கம்மியா இருக்கு அப்டின் சொல் வே அந்த டைம்ல வந்து வாங்கி சாப்புடுவே ஓகே நாங்க இப்பதா நா பஸ்ட் டைமே அந்த செவ்ரொட்டியே சாப்பறதே அது மாரி சாப்ட்ருக்கனா என்னான் எனக்கே தெரியலங்க ஏனா அந்த மொத்தமா அந்த ஆடெல்லா ஒரே ஆடு வெ ட்டி அப்டே எல்லா கறையும் கட் பண்ணி கட் பண்ணி போட்டு செய்வாங்கல்ல இந்த கோயில் பங்க்ஷனா கெடா வெட்டுவாங்களா அந்த மாரி எல்லா சாப்ட்டுருக்கன் சொல்ல போனா எனக் இதுதா செவுரொட்டினே தெரியாது நா கன்சிவா இருக்கமோது எனக்கு அது ஓ இதுதா சோரட்டியா
அப்டியே செவுத்துல அடிச்சா அது அப்டியே ஒட்டிக்குங்ளா எங்க அம்மா ஆ எங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஆ அப்டிதா நட்ருக்கு இப்டி செவுத்துல இப்டி போட்டோம்னா அது அப்டியே போய் ஒட்டிக்குங்ளா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க
ம் ஏங்க சுவரொட்டீங்கா நமக் கேர்ள்ஸ்ஸுக்கு இருக்கிற பித்த பைங்ளா
என்னங்க
இப்ப ஆட்டுக்கல்லா சுவரொட்டின் சொல்றாங்ள
ஆமாங்க
இப்ப சுவரொட்டினா மனுஷங்களுக்கு வந்து ஒடம்புல இருக்கிற பித்தப்பை தா
அது எதோ கல்லீரலோ மண்ணீரலோ சொல்லுவாங்கல்ல
ஆ மண்ணீரல்
ஆ அது எதோ ஒரு ஈரல் தாங்க அது அது என்ன ஈரல்ன்னு தெர்ல அது ஏதோ ஒரு ஈரல் ம் அதுவு ஒரு வகையான ஈரல்
ஓ செரி செரிங்க
எனக்குங்க அ என்னன்னா இந்த இதெல்லா இருக்குல்லைங்க அந்த அ அய்யிய்யோ அது பேரு என்னங்க ஆடு அந்த எலும்பு கறின் சொல்வாங்கல்லைங்க அப்டியே எலும்பா இருக்கும்ல்லைங்க
எலும்பா அந்த நெஞ்ச எலும்புல்லா இருக்கும் அதுங்ளா
எலும்பு இல்லைங்க அந்த சூப் எலும்பு மாரிலா இருக்கும் இல்லைங்க ஆ அந்த மாரி எலும் பா வாங்கிட்டு வந்துட்டு அது கூட கறி கொஞ்சம் ஒட்டி இருக்குங்ள அதா எலும்பு கறின் சொல்லுவாங்க அந்த மாரி ஒரு வாங்கிட்டு வந்தங்க கிரேவி மாரி பண்ணி ஒரு நாள் சாப்புன்னுங்க ஆச
அதுல ஒண்ணுமே இருக்
நல்லதுங்க அதுதா ரொம்ப நல்லது
ம் ம் அட அந்த எலும்ப கீழ தட்னா உள்ளந்து ஒரு இதும் மஸ்சில்ஸ் அந்த ஏதோ ஒண்ணு வருமே ஆ அத சொல்றீங்ளா
ஆமா
ம் ம்
அப்டியே நெறைய எலும்பு வாங்கிட்டு வந்து கிரேவி மாரி வெச்சு சாப்புன்னுங்க
சேர் செரிங்க
நீங்க மீன் ம் சேரிங்க நீங்க மீன் ன் கொழம்பு எப்டிங்க வைப்பீங்க மீன் செய்யறே நீங்கள
ஆ மீன் கொழம்பு வந்து எப்டின்னா வெங்காயம் தக்காளி ஆ பச்ச மெளகா அப்பறோ வந்து என்ன பண்ணுவோ அந்த சீரகம் மிளகு தேங்கா இதெல்லா மட்டுமே போட்டு வதக்கிருவோம் வதக்கி நல்லா வதக்கிருவோ ஆ பச்ச இது இல்லாம ஃபுல்லா வதக்கி விட்டுட்டு
அ
ஆ ஆற வெச்சு அரச்சின்னோ அப்றோ நார்மலா எண்ணெ ஊத் த்து கடுகு போட்டு அந்த கா இதெல்லா போடுவோல நம்ம பூண்டு
ஆமாங்க
பூண்ட போட்டு அதுக்கப்றோ அந்த மிளகாத்தூள் அந்த மல்லித்தூள் அந்த இதெல்லா போடுவோ போட்டுட்டு கடைசிய அந்த அரச்சி வச்சத ஊத்தி கொஞ்சோ நல்லா கொதிய விட்டதுக்கு அப்றோ ஏனா அந்த எண்ணெய்லயே மிளகத்தூள் போட்டா தா கொஞ்சோ எண்ணெ பிரிஞ்சு வரும்போது நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு
ஆமாங்க
அதனால க கடைசியா அந்த மீன் அந்த இதெல்லா இது பண்ணதுக்கு அப்றோ அந்த புளி கரச்சி ஊத்துவோ
சேரிங்க
புளிக்கரச்சி ஊத்தி அ கடைசியா மீன தூக்கி போட்டுருவோங்க அவ்ளோதா சிம்பிளான ஒரு வேல
சேரி சேரிங்க இப்போ இது சிக்கன்ல என்னங்க பண்ணலான்ட்டு இருக்கீங்க
ம் சிக்கன்ல பெப்பர் சிக்கனுங்க அது சும்மா கொஞ்சமா எடுத்து
ம்
ஆ இது மாதிரி பண்ணிருவாங்க பெப்பர் சிக்கன் மாரி சும்மா எண்ணெ ஆ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிருவோ
சேரிங்க
ஸ்பைசஸ் இருக்குல்ல அந்த கிராம்பு பட்ட இல இதெல்லா வந்து ஃபர்ஸ்ட்டு எண்ணெய ஊத்தி அதெல்லா போட்டுட்டு வெங்காயத்த போட் டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டுருவோ தக்காளி எல்லா எடுத்து போட்டுட்டு அடுத்தது கறி கறி எடுத்து போட்டு அது கூடவே மஞ்சத்தூள் மல் அந்த மெளகாத்தூளு அந்த சிக்கன் மசாலா அந்த இதெல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சோ தனியா ஒரு இதுல பேன்ல ஒரு ஒரு இது இருக்கும்ல கடாய் கடாய எடுத்து வச்சு அதுல கொஞ்சோ சீ சீரகோ கொஞ்சோ மெளகு ஒரு துண்டு பட் ட
ம்
மெளகுதா அதிகமா இருக்கு அப்றோ வரமெளகா கொஞ்சோ மல்லி சு அந்த குண்டு குண்டா மல்லி இருக்கும்ல்ல ஆ அந்த மல்லி இருந்தா கொஞ்சோ சேர்த்துக்கலா இல்லைன்னா வேண்டா அத மட்டு லைட்டா வே எண்ணெய் எல்லா இல்லாம வெறுதா வறுத்து கருவப்பில்ல கலந்து போ நாங்க
ம்
ஆ எண்ணெ இல்லாம வறுத்து கொஞ்சோ ஃபேன்ல ஆற வச்சு மிக்சில அடிச்சோம்னா பொடி ஆயிருமா அந்த பொடி லைட்டா தூவி விடுவோ ஆனா அதுல வந்து மெளகு அதிகமா இருக்கு
ஓ சேரி சேரிங்க
அது கொஞ்சோ அந்த சளி புடிச்சிருந்தா அந்த டைம்லா நாங்க செஞ்சு சாப்ட்டா சரியாயிருங்க
ஓ சேரி சேரிங்க
அப்பல்லா என்ன பண்ணுவோனா நாங்க தனியா கொழம்பு எல்லா வைக்க மாட்டோ ஆ நார்மலா ரசோ இல்லைன்னா சாம்பாரு அது கடிச்சக்கிறதுக்கு தா அந்த சிக்கன்
ஓ நல்லாருக்கு
ம் ம்
சேரி சேரிங்க இப்ப மீன் கொழம்பு வச்சுட்டு பெப் ப்பர்ச்சன் செய்றீங்ளா என்னாதுங்க
அ ஆமாங்க
புரியலங்க என்னாது நா எப்டி செய்வே
நீங்க எந்த மாரி செய்வீங்க
என்னதுங்க நாங்க
ஹலோ
பெப்பர் சிக்கன் எப்டி செய்வேன்னு சொல்லுட்டுங்களா
ஆ சொல்லுங்க
ஃபஸ்ட்டு மெளகு கொஞ்சோ அதிகமா எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறோ சீரகோ சோம்பு எல்லாத்தையு போட்டு நல்லா ப பவுடரா அரைச்சு எடுத்துக்குணுங்க
வருத்தா இல்ல வருக்காமீங்களா கேக்குதுங்க வருத் ருத்தா இருப்பீங்களா ஒருக்காங்
வறுக்காம தாங்க வறுக்காம அப்டியே எடுத்த பவுடர் பண்ணிக்கணுங்க
ம்
அதுக்கப்புறோ எண் அ ரெண்டு இதுருக்குல்லைங்க அது கிராம்பு அதுக்கப்புறோ மூணு வரமெளகா கொஞ்சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எல்லாத்தையு இப்பிடி இது பண்ணிருணுங்க எப்டி நல்லா கெளறி உட்ருன்னு கெளறி உட்டதுக்கு அப் புறோ அ பெரிய வெங்காயோ இல்லனா சின்ன வெங்காயோ எது வேணா போட்டுக்கலாங்க போட்டு அதையு கொஞ் சோமா போட்டு போட்டு அதையு எடுத்தர்னுங்க
ன்னிரமாவவே எடுத்துக்கனு நல்லா கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க
அ அதுக்கப்புறோ கொஞ்சோ மஞ்சத்தூள் போட்டு ம் ஒரு ரெண்டு பச்சை மொளகா போட்டு மறுபடியு நல்லா வணக்கி எடுத்துக்குணுங்க அப்புறோ அந்த அரைச்ச அ மசாலா பண்ணி வச்சிருக்கோலைங் அந்த அரைச்சு வச்சிருக்கோல அந்த பவுடர் அ அந்த பவுடர் வந்து இந்த வணக்குன வெங்காயத் துல போட்டு மறுபடியு ஒரு ரெண்டு பேரட்டு பேரட்டிட்டு சிக்கன எடுத்து அதுல போட் ட்டு ம் அ பெரட்டிட்டு கொஞ்சே நேரோ அப்படியே மூடி வச்சுட்டீங்கன்னா சிக்கன்லருந்து தண்ணி வருங்க அந்த தண்ணியிலயே நல்லா வெந்துருங்க அப்புறோ லாஸ்ட்டா கருவேப்புள்ளையு கொத்தமல்லியையு தூவி இறக்குன்னா அப்படியே கடையில சாப்பிட்ற மாரியு இருக்குங்க
ஓ செரி செரிங்க சூப்பன் நாங்க நீங்க சொல்ற மார் தா நானு பண்றே என்ன நா வருத்து அரைக்கிறே நீங்க வருக்காம அரைக்கிறீங்க
ஓ சேரி சேரிங்க ஒரு சில இன்கிரீடியன்ஸ் வந்து முன்ன பின்ன வருது அவ்ளோதாங்க
ஆ ஆ
ஒரே நிம்ஷோங்க
ம்
சேரிங்க நம்ம அடுத்த கால்ல பாக்லா ஹலோ ஆ சேரிங்க